ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங் சார்
ம் எனக்கு கேக்குது என்ன பண்றீங்க
அ நாங்க பாத்திங்னா இப்பதா சாப்ட்டு வந்து உக்காந்துருகோ
சாப்ட்டீங்ளா சேரிங்க
நீங்கலா சாப்ட்டீங்ளா
நானு இப்பதா சாப்ட்டு வந்த
என்ன சாப்ட்டீங்க நீங்க
இன்னிக்கு சண்டே எப்பயு போல சிக்கன் செய்வாங்க
ஓகே சிக்கன் கிரேவிங்ளா சிக்கன் பிரியாணியா
சிக்கன் கொழம்பு
சிக்கன் கொழம்பு சிக்கன் கொழம்பு விட சிக்கன் கிரேவி தா மோஸ்ட்லி நெறைய பேர் சாப்டுவாங்க
ஆமா அது நல்லா இருக்கு டிஃபனுக்கு இட்லி இட்லி உட சாப்டா நல்லா இருக்கு
இட்லிக்கு சாப்பாட்டுக்கு கிறிஸ்பியா கொஞ்சோ நல்லா இருக்கு கொழம்பு பாத்தீங்ன்னா அவுளோக்கா நல்லா இருக்க இல்லங் அம்மா வக்கிறதா சமையல்
அம்மா அப்டிதா எதாச்சு செய்வாங்க சாப்டுவ அவ்ளோதா
ம் ஓகே ஓ நாங்க பாத்தீங்ன்னா எங்க வீட்லே சிக்கன் ஃபிஷு
ம்
அம்ம பாத்தீங்ன்னா மானிங்கே எல்லாரு சமச்சு சாப்ட்டாங்க மத்தியானமு அதேதா மானிங் அதுதாங்க இன்னைக்கு சண்டே இல்லைங்ளா மானிங்கே செஞ்சுட்டோ
மா அதா என்ன செஞ்சீங்க மார்னிங்க்கு
அதாங்க சிக்கன் கிரேவி அப்புறோ ஃபிஷு வந்து பொறிச்சா பொறிச்சது பசங்க கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க கிறிஸ்பியா இருக்கு
ம்
பசங்க பாத்தீங்கினா இந்த மட்டனை மட்டனெல்லா அதிகமா சாப்படவே மாட்டாங்க ஏனா அது கொஞ்சோ ஹாடா இருக்கு சாப்புருக் கொஞ்சோ புடிக்காது பசங்குளுக்கு
ஹாடா இருக்குமா யார் சொன்னா ஹாடா இருக்குன்ட்டு அப்
என்ன சொல்றது நல்லா சாப்புட்டு அத ம் வாய் வழியா முழுங்குணுமில்லே
அப்டி சொல்ல வரீங்ளா அப்டிலா இல்ல ஏ எங்க வீட்லலா குக்கர செய்வோ குக்கர்ல செய்வாங்க வேக வச்சுட்டு நல்லா சூப்பரா செய்வாங்க நல்லா இருக்கு மட்டனு டெய்லி காலைல போய்ட்டு மட்டன் எட்த்துன் வரு
வேனா அந்த மாரி அப்புடி வைச்சமுனா ரொம்போம என்ன சொல்றது தனியா அப்டி அப்டி அது மட்டன் சாப்புற ஒரு ஃபீலே கெடையாது எதோ காய்கறி சாப்ட்ட மாரி எதோ வாய்ல போட்டு மென்னமா அப்டியே முழுங்கனமா அப்டிங்கிற மாரி போயிருது அப்டிதா இருக்கு என் அந்த மாரி வச்சு ட்ரை பண்ணிதா மாகி மத் கொழந்தைங்குளுக்கு அது ஓகே கொழந்தைங்னால சாப்ட முடியு இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லு அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு சிக்கன் அப்டினா நல்லா கிரேவி நல்லா கிறிஸ்பியா இருக்கு சாப்புறக்கு அதுனால கொஞ்சு சாப்ட்டுக்கிறாங்க மோஸ்ட்லி பாத்தீங்குனா சிக்கன் தா
எங்க வீட்ல கால்ல மட்டன் செஞ்சாங்க நல்லா இருந்ச்சு இட்லிக்கு மதியோ மீன் கொழம்பு வச்சாங்க மீன் கொழம் வஸ்ட்டு மீன் வறுவல்
ஆ
இப்போ சிக்கன் கொழம்பு சாப்பாடு
காலைல மட்டன் குழம்பு மதியானோ மீன் குழம்பு இப்போ சிக்கன்
ஆம்மா சண்டே சண்டே மட்டு இல்லனா எறா எறா வாங்குவாங்க நண்டு வாங்குவாங்க
ம்
இந்த மாரி செய்வாங்க
நண்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உள்ள அந்த என்ன சொல்ல சாஃப்ட்டா இருக்குமுல்ல எ சாப்புறதுக்கு அதனுடைய இறைச்சி
நண் நண்டுல்லா கிளீன் பண்ணோ அதெல்லா வெறுப்பு நண்டு ஏறால்லா கிளீன் பண்ணனு ஃபிஷ்ஷு கூட தா கிளீன் பண்ணோ ஆனா கொஞ்சோ ஈஸியாயிர்க்கொ ஃபிஷ்ல்லா கிளீன் பண்றதுக்கு
ஃபிஷ்ஷு பாத்தீங்கன்னா அங்க கடைலேயே கிளீன் பண்ணி தாங்க குடுப்பாங்க பீஸ் பீஸா கட் பண்ணி தானே குடுப்பாங்க நீங்க முழுசா வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணுவீங்களா
ம் அது வந்து மார்க்கெட்ல பண்ணி தருவாங்க டைம் இருந்தா பண்ணி தருவாங்க இல்லேன்னா குடுத்து அமுச்சிருவாங்க
முழுசாங்ளா ஒரு மீன் முழுசா அப்டியே வாங்கிட்டு வந்துருவீங்களா
ஆமா வாங்கிட்டு வந்து வீட்ல க்ளீன் பண்ணுவாங்க
ஓகே நீங்களா பண்ணுவீங்களாங்க அந்த வேலைய
நான்லா பண்ண மாட்டேங்க அம்மாதா பண்ணுவாங்க எனக்கு என்ன வேல தெரிம்மா தெரியு சா அதுவு நல்லா பண்ணுவே அப்றோ இந்த மாரி சின்னதா ஆ தக்காளி சாதோ
ஓ
தோச ஊத்துறது முட்ட போட்றது
ம்
அந்த மாரி கொஞ்சோ கொஞ்சோ ஏதோ லிட்டில்வு தெரியு
பரவாயில்லைங்ளே இந்த அளவுக்கு தெரிஞ்சு வெச்சுக்கிறீங்ளே என்ன நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா ஒர்க்குக்கு போய்ட்டிர்க்கீங்களா
நா படிச்சிட்டு இருக்க தேடு பி காம்
தேடியர் பிக்காம்ங்களா வரவால்லை இன்னிக் தேடியர் பிகாம் படிச்சிட்டு கொஞ் தக்காளி சாதோ இந்த மாரி இதெல்ல செய்ய தெரியு அப்டின் சொல்றீங்ளே பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷ்யந்தா இதெல்லா
அப்டியா நா சின்ன வயசுலந்தே செய்வங்வே எங்க அக்கா எங்க அக்கா இருக்காங்கல்ல
அக்கா இருக்காங்ளா உங்ளுக்கு அவுங்க என்ன பண்றாங்க
அப்டி அப்டி இல்லே நா எங்க வீட்ல மட்டு நா மட்டு தா நா எங் வீட்டுக்கு நா ஒரே பைய்ய
ஓ சேரி சேரி செல்லப் பைய்ய அப்போ அதனால நீங்க என்ன கேட்டாலு வாங்கி குடுத்துர்றாங்க
அப்டிதாயிர்க்கு உங்ளுக்கிப்ப எல்லாதா அப்டிதா சொல்றீங்க என்னா ஒரு பைய்யன இப்டி செல்லமா வளப்பாங்க அப்டின்னு
ஆமாங்க மோஸ் ஸ்லீ பாத்தீங்ன்னா ஒரு பைய்ய அப்டின்னா பாத்து பத்ரமா அங்க போகாத நீ இங்கப் போகாத அங்க டூர் போகாத அ யார் வீட்டுக்கு போகாத அப்டிவாங்க
நா நா ஃப்ரிடம்ம தா இருக்கே அது வந்து ஒரு வைசு வரயு தா அந்த மாரி இருந்தாங்க ஸ்கூல் படிக் சொல்ல அப்டி இருந்தாங்க காலேஜ் போறதுலந்து அந்த மாரில்லா இல்ல எதாச்சி ஒன்னுன்னா கேப்பாங்க அவ்ளோதா அ
இருந்தாலுமே மோஸ்லி பாத்தீங்ன்னா அந்த மாரிதா இருப்பாங்க ஏன்னா ஒரே பைய்ய செல்ல பத்ரோமா வளக்கணு அ அடிப்படாம கீல விடாமா எது கேட்டாலு வாங்கி குடுப்பாங்க அந்த மாரிதா உன் நா நெறைய பேர் பாத்திருக்கே
ம்
இது ரெண்டு பேரு இருந்தாங்கனா அண்ணா போட்டுக்கிட்ட சட்ட அண்ணா வெளையாட்ன டாய்சு அந்த மாரிதா தம்பிக்கு வரு
ம் அ நா ஏ நா எப் ப்ப இத கத்துக்குன நா சமையல் கத்துக்கனா அதா எங்க நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேம்ப்லி மாரி எங்க பெரியப்பா எங்க சித்தி அ எங்க சித் தப்பா அந்த மாரி நம் வீடும் க ம் ம் வீடு பக்கற்த்து பக்கற்த்துல அதனால எங்க
ஆனா சமையல் வந்து வேற வேறைங்ளா பக்கத்துல இருந்தாலு சமையல் வேற
அதாவே எல்லாரு வீடு ஒன்னு மாரி எங்க சித்தி வீடு ஒன்னுதா எங்கவீடு ஒன்னுதா எங் பெரியப்பா வீடு ஒன்னுதா அந்த மாரி
ம் மூணு பே மூணு ஃபேம்லியு பக்கத்துல ஒரே ஃபேம்லி மார்ருக்கீங்ளா
ஆமா
பரவால்லைங்ளே நா எங்கேயுமே இந்த மாரி கேள்விப்பட்டதில்லை மோஸ்ட்லி பாத்தீங்னா இப் இப்பலா ம் தனியா பிரிஞ்சு போய்ருவாங்க அ ஆல்மோஸ்ட் தண்டா அடித்தடி இந்த மார்தாருக்
அப்புட்லா இல்லைங் இங்கெ நாங்க ஓகேதா எல்லாமே பிரச்சனலா ஒன்னுயில்ல அதா அக்கா எதாச்சு சொல்லி குடுப்பாங்க
ஆ
காய்கறி கட் பண்ண சொல்லுவாங்க அப்ப சின்ன வயசுல செஞ்சிருக்கே இப்போலா டச்சு வுட்ருச்சு இப்ப எதாச்சு ஆனா பண்ணுவே பண்ணாமலா இருக்கமாட் தோச ஊத்துவே தக்காளி சட்னி வெப்பே
அம் தக்காளி சட்னி எப்டி பண்ணுவீங்க மசாலா அந்த மார்லா ஆட் பண்ணி பண்ணுவீங்ளா
மசாலா ஆட் பண்றது இல்லைங்க கடாய் வச்ட்டு எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு வெங்காய தக் காளிய வதக்கிட்டு அப்றோ அதுல மொளகா மொளகா மொளகாத்தூளு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி ஸ் அப்பறோ எதாச்சு மசாலா இருந்தா போட்டுட்டு அத அப்டியே துண்ட வுட்டமனா தக்காளி சட்னி ரெடி
பாத்தீங்ளா பரவால்லைங்ளே அ வர மொளகா போடாம மெளகாத் தூள் போட்டுக்குவீங்ளா
ம்
ஓ நல்லா இருக்குங்ளா
நல்லாதா இருக்கு
நல்லாதா இருக்கு நாங்க பாத் தீங்னா அந்த மசாலாவெல்லா எது ஆட் பண்ண மாட்டோ இப்பக்கூட அ நா மட்டு கொஞ்ச தக்காளி கொஜ் மாரி பண்ணே எனக்கு சாப்புட பிடிக்கல அப்டிங்கன்க்காலா காலைலேயு சாப்ட்டு மத்யான சாப்ட்டு அதனால பிடிக்கல கொஞ்ச தக்காளி கொச்சு ரசமு கொஞ்ச வெச்சோ ம் இருந்தாலு சிக்கன் நன்னா இருக்கு கிரேவியெல்லா ஆ நா மசாலாவெல்லா ஆட் பண்ணாம அ தக்காளி வெங்காய சின்ன வெங்காயோ வர மொளகா ரெண்டு நல்லா வணக்கி நல்லா அந்த எண்ணெ கக்கி வரளவுக்கு நல்லா வணக்குனமுனா அ சாப்புறக்கு சாதத்துல பெசஞ்சு சாப்புறக்கு நல்லா இருக்கு
நல்லாதா இருக்கு நீங்க சொல்றத பாத்தா சாப்புட்ணு போலயே இருக்குங்க
அ மசாலா அதையு இதையு போட்டு ஆட் பண்ணீங்கனா அது டேஸ்டே மாறிரு துவர்ப்பு அப்படிங்குற மாரி இருக்கு மசாலாவு எது ஆட் பண்ணக்கூடாது மசாலாப் ஆட் பண்ணாம வர மெளகா மட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெ கக் கி வர்ர அளவுக்கு நல் நல்லா ம் வணக்கணு அந்த கடாய்லே எ சாப்பாடுல பசெஞ்சு சாப்டும்போது நல்லா இருக்கோ புளிப்பு அந்த உப்பு எல்லாமே கரெக்டா வரு
ஆமா ஆமா
அந்த தண்ணி மாரி அப்படி எடுத்து ஊத்தி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்டே இருக்காது அது நல்லாவே இருக்காது மொத்தத்துல நீங்க எப்டி பண்ணவி யா அத அப்டியே த கொஞ்சோ தண்ணி மாரி வெப்பீங்களா
ஆமாத்த அத அது சுண்டிருல கொஞ்ச நேர கழிச் சென்னோமான்னு
ம்ம்ம் நல்லா கிண்டிட்டே இருந்தோம்முன்னா நல்லா கக்கி வருல்ல எண்ண அமா ஊத்துன எண்ண என்னாக்கா தம்ச்சுன்னா நல்லாருக்கௌ
நல்லாருக்கு
அமா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கொழந்தைங்களே பாத்தீங்னா தக்காளி சட்னி தக்காளி சட்னி அப்டிதா கேப்பாங்க ஏங்க குட்டி பையனே பாத்தீங்ன்னா வீட்டுல தக்காளி சட்னிதா கேப்பா தக்காளி சட்னி பிரியாணி தக்காளி சாப்பாடு அ அந்த மேகி நூடுல்ஸ்ஸு இந்த மாரிதா கேப்பாங்க
நேகி நூடுல்ஸ் எல்லா சும்மாங்க கடாய் வச்ட்டு தண்ணி ஊத்தி வச்டம்மா கொதிக்கிற வரையு வெயிட் பண் ஏ ஏத்து போட்டு மசாலா போட்டோமுன்னா ரெடி
அது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லா ஆட் பண்ணி செய்யமாட்டீங்களா
அது அது செய்வாங்க நம்மளுக்கு டைம் பத்தாதுல
ஆமா அதெல்லா வெஜிடபிள்ஸ் எல்லா தனித்தனியா கட் பண்ணி அத கழுவி அத போட்டு உள்ளப் போட்டு வணக்கி கொஞ்சோ அதுக்கலா டைம் பத்தாது நேரம் என்ன சொல்றது சீக்ரமா சாப்புட்ணு அப்டிங்குற என்ன இருக்கு
ஆமா அதனால நம்மளுக்கு தண்ணி ஊத்தி எப்பயும் போல செஞ்சு
ம் மேகி நூடுல்ஸ் எல்லா அந்த மாரிதா சேமியாவு அந்த மாரிதா சேமியாக் பாத்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுவாங்க
உம்
ராகி சேமியா ஆ அப்போ பாத்தீங்ன்னா இந்த சாதா சேமியாவ்வு உயில் சேமியா நெறைய இருக்குங்க அபல்லயே பாத்தீங்ன்னா வெரைட்டிஸ் அம்மா என்னா நாலு நல்லா சமைப்பாங்க வெஜிடபிள்ஸுங்ளா நான்வெஜுங்ளா
நான்வெஜ் தா நல்லா சமைப்பா ரெண்டுமே நல்லா சமைப்பே
ஆ லோ ஓகே ஓகே ஓகே அப்புற பாத்தீங்கன்னா நீங்க எதாவ் டூர் ஏதாவத் போய்க்றீங்களா நா பாத்தீங்ன்னா அந்த அளவுக்கு சமைக்க மாட்டேங்க என்னோ சொல்றது எங்க வீட்ல ஆ எங்க வீட்டுக்கார் நல்லா சமைப்பாரு சண்டேனா அவர்தா சமைப்பாரு
என்ன சொல்றீ அப்டியா
ஆமாங்க எனக்கு அந்தளவுக்லா சமைக்க தெரியாது சமச்சு குடு தா நல்லா சாப்புடுவே அது அளவா தா சாப்புடுவே க்வான்டிட் இ அதிகமா எடுத்துக்க மாட்டே கொஞ்சமாதா சாப்புடுவே அய் அம்மு கரக்டா மூணு வேல அப்டின்னா மூணு வேள மட்டுன்தா சாப்புடுவே காலையில மத்தியானம் நைட்டு இந்த இடையில எல்லா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்புறது படி ஏதாவது அ இன்னு கொஞ்சோ சாப்பிடுற மோல இருக்குதா சாப்புலா அப்படின் ஜொல்லி சாப்புறது அது மாரில்லா பண்ணவே மாட்டே
ஏதோ டூரு பத்தி ஏதோ கேட்டீங்க
ஆமாங்க நீங்கது லாஸ்ட்டைம் எதாவத் டூர் போயிருக்கீங்களா ஃபேமிலி ட்ரிப்பு எங்கயாவது தூரமா ட்ராவலிங் பண்ணிர்க்கீங்ளா
தூரமா எங்கன்னா டிராவல் சின்ன வயசுல அப்பாவு ஃபேமிலியா கூட போனதுனா மைசூர் போனோ
ஓ செரி செரி
உம் அப்புறம் பசங்க கூட அதா ஸ்கூல் ஸ்கூல் டைம்ல ஊட்டி கூட்டிகிட்டு போனாங்க
பரவாயில்லைங்களே
உம்
குளிர் காலத்துல்லைங்களா
ஆம் அது செம்ம என்ஜாய்மென்ட்டு நாங்க ஊட்டி போச்சுல்ல
ஆஹ் நல்லா இருக்குங்க ஊட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளவர்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த எடத்த விட்டு வர் வர ல்லா அப்படிங்கற எண்ணம் வராது
ஆமா கண்டிப்பா
அங்கே இருந்துக்கலா அப்டிங்கிற மாரி இந்த கிளைமேட் எல்லா அவ்ளோ நல்லா இருக்குங்க வெயில் காலத்துல போயிட்டீங்கன்னா இங்கந்த வெயிலுக்குமே அங்க